ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நாங்க நல்லா இருக்றோங் நீங்கள்லா எப்படி இருக்றீங்கோ அப்போ குட்டீஸகள்லா எப்டி இருக்குறாங்க
எல்லாரு நல்லா இருக்குங்க வீட்டு வேலைய எல்லா முடிஞ்சுதுங்களா
ஆ வீட்டு வேலை எல்லா முடிஞ்சுங்க முடிச்சுட்தா சரினு அப்டியே உக்காந்து இருந்தே சரி பேஸ் லாங் கூட அப்டின்ட்டு அதுக்குள்ள நீங்ளே போன் பண்ணிட்டீங்க
செரி செரிங்க தோட்டத்துல எல்லா என்ன போட்ருக்கீங்க
தோட்டத்ல இப்பதைக்கு வந்து மழை நா மழை அதிகமா இருந்ததுன்னா காய்கு போடுவோங்கோ வெண்டைக்காயி தக்காளி பச்ச மொளகாயி இந்த மாரி நெறைய போடுவோங்கா இப்ப மழ கொஞ்சோ கம்மியா இருக்கறங்காட்டிக்கு ஒரு மழைக்கு இந்த ஸ் சோளோ போடுவாங்கல்லங்க அந்த சோளந்தா போட்டிருக்குதுங்க அதுக்கப்றோ கொஞ்சோ மழ கிழ பேஞ்சிச்சுன்னா அது பாத்துட்டு அப்றோ அந்த மாரி செடிக காய்கறிக அதுகெல்லா போட்டுக்குலா அப்டின் சொல்லிட் இருக்றனுங்க கீர தா மெயினா போடோணுங்க அந்த அ தண்டன் கீரைன் சொல்லுவாங்க அந்த கீர தா மெயினா இங்க போடுவாங்கங்க அதுக்கு மழ தண்ணி இல்லாதுன் காட்டி உ ட்டு வெச்சிருக்கறங்க மருமவ வந்தாக்கீது ஓட்டு ஓட்றக் வேணுங்க நீங்க என்ன பண்ணீர்க்கிறீங்கோ
நாங்க தோப்புதானுங்க தோப்புதா ஃபுல்லா எல்லா தென்ன மரந்தாங்க எல்லாமே இருக்கு கொஞ்சோ மட்டு வெறுங்காடு இருக்குதுங்க அதுல நாங்களு நீங்க சொன்ன மாரி தக்காளி, மொளகா வருசோ முழுவது போட முடியாதுங்க தண்ணி இருக்கிறப்பதா போட முடியு அப்பறோ தண்ணிக்கு கெணத்தெடுக்கிற தண்ணி எல்லா உங்களுக்கு தென்ன மரத்துக்கே அளவா போகுங்க இப்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கற்னால மழ வராதுனால தண்ணி கொறஞ்சிருச்சுங்க தென்ன மரோ வெச்சிருக்கோ அதுக் எடைல வாழையு போட்ருக்குங்க வாழ போட்ருக்கோ அப்பறோ வெறுங்காட்ல இனிமேலு தாங்க ஒ உழுது உட்ருக்கறோ உழுது போட்டு ஒரமெல்லா போட்டு உழுது வெச்சிருக்கறோ நீங்க சொன்ன மாரி தக்காளி கொஞ்ச கொஞ்சமா வீட்டு செலவுக்குதாங்க மொளகா வருஸ்த்துக் வேணுமில்லங் நம்மளுக்கு அதுனால மொள கா வெங்காயமு மெய்னா வெங்காயமு மொளகாவு போடுவங்க போட்டுட்டு அப்பறோ கொஞ்ச கொஞ்சமா வெண்டக்கா, கத்திரிக்கா, தக்காளி அப்பறோ அப்பறோ காய்கறி இது இது மட்டுந்தா போடுவங்க அப்பறோ தோப்புக்குள்ளியு கொஞ்ச கொஞ்சமா பீக் கிங்கா, பொடலங்கா அந்த மாரி அந்த மாரி கொஞ்ச கொஞ்சோ வீட்டுக் தேவையான காய்கறி எல்லா வெச்சுக்ங்க தக்காளி வெப்போ இருந்தாலு அதிகமா இல்ல அதுவு வீட்டு செலவுக்கு தாங்க உங்களுக் விவசாய இதுல் நல்லா இன்ட்ரெஸ்ட்டா இருப்பீங்ளா
விவசாயத்துலெல்லா நல்லா இன்ட்ரெஸ்ட் தேனுங்கோ இப்ப கொஞ்சோ தண்ணி இல்லாதங்காட்டி இப்பொரு மோட்ரு போர்லயு கொஞ்ச தண்ணி கம்மியாய்டுதுங்க போடுவோங்க அங்க தக்காளி, வெண்டக்கா இதெல்லா அதாவ்து நெறைய போட மாட்டங்க தண்ணிக்களவா பாத்துட்டு அளவளவா கடைசிக்கு ஒரு வீட்டு செலவுக்காகவாவ்து போட்டுக்கலா அப்டின் சொல்லி போட்டு போட்ருக்குதுங்க பரவால்லிங்க ஓரளவுக்கு அப்படியே ஒரு பாத்தில அது வெண்டக்கா ஒரு பாத் தி தக்காளி ஒரு பாத்தி அப்பிடியே போட்டுருங்க அப்பறோ கொஞ்ச கொத்துமல்லியு போட்டு உட்ருக்குதுங்க அப்பறோ முருங்க மரோ அது இதுன் எல்லா ஒவ்வொரு செடியிலு போட்டு உட்ருக்கறங்க எதோ நம்ம வூட்டு செலவுக்காது தாட்டி மில்லங்க அதுக் தேனுங்க
ஆமாங்க விவசாயந்தா நம்ம நாட்டோட முதுகெலும்புன் சொல்ற மாரி நம்ம எல்லாரு விவசாயம் பண்ணாதாங்க இப்ப விவசாயோன் சொன்னாலே உ பொண்ணு குடுக்க மாட்டேங்கிறாங்க கா பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுத்தா அவுங்க போய் காட்ல வேல செய்யோனு அப்டின் சொல்லி போட்டு வேண்டாங்கறாங்க ஆனா தோட்டம் மட்டு வேணுங்கறாங்க பொண்ணுகல்லா இப்ப நெறயா பக்கோ கல்யாணத்துக்கு எங்க சொந்தக்கார ஒரு பையனுங்க விவசாயந்தா பண்ணிட்ருக்கறா பொண்ணு கேட்டா ஆ படிச்சிருக்கணு வேலைக் போகணு எங்க பொண்ணு காட்லெல்லா வந்து வேல செய்யாது அப்டின் சொல்றாங்க அதே பைய படிச்சிருந்தா படிச்ச பையனார்ந்தா எங்களுக் தோட்டம் வேணு அப்டிங்கறாங்க அதாவ்து தோட்டோ, காடு வந்து பெருமைக்காகவு அத வித் தா நல்லா காஸ் கெடச்சா செட்டில் ஆய்க்கலா அப்பிடிதா எல்லா யோசிக்கிறாங் விவசாயோ பண்ணோனுன் யாருமே நெனைக்கிறதில்லீங்க ஏனா காடு இர்ந்தா வி்த்தரலா வித்தா அமௌண்ட்டு கெடைக்கு காரு, பங்களா அதெல்லா வாய்ங்க்கிலா ஆனா அதுல போய் விவசாயம் பண்லா காடு கொஞ்சோ இருந்துச்சுன்னா எதாச்சு விளைவிச்சு விவசாயம் பண்லாங் யா இப்பலா விக்கறவங்ளா நெறைய நெனக்கிறதே இல்லீங்க அதாங்க ரொம்ப கவலையா இருக்குது விவசாயோ இதே மாரி எல்லாருமே விவசாயம் பண்ணாம அ வித்தரலா வித்தர்லா வித்து வீடு வீடுகளே தா ஃபுல்லா இருக்கு அப்பறோ சாப்பட்றக் நம்ளுக் எதுமே கெடைக்காம போயிருங்க அத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பாங்க இப்ப ஒண்ணு இல்லைங்க ஐ டி கம்பெனில போயி மாசோ ஒரு லட்சோ ரெண்டு லட்சோ சம்பாரிக்கிறாங்க அதே வந்து எவ் எத்தனையோ பேர் அதய விட்டுட்டு வந்து விவசாயம் பண்ணி அதய விட பல மடங்கு சம்பாரிக்காங்க ஆனா என்ன நெனக்கறாங்கன்னா ஐ டி கம்பெனிக்கு போனா அது ஒரு கெளரவம் ஆவுங்க விவசாயம் பண்ணா அது கௌரவ கொறச்சலாவு நெனக்கறாங்க ஆனா அந்த விவசாயி ஒரு நாள் படுத்தா நாம ஒரு வேள சோத்து ங்கோட கஷ்டப்படணு அப்டிங்கறது வந்து யாருமே நெனச்சு பாக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் ரொம்ப வரு வருத்தமா இருக்குது அந்த விவசாயி இல்ல அப்பிடின்னா இன்னிக்கு யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க ஐ டி கம்பெனியா இருக்கட்டு வேற எந்த கம்பெனியா ட்டு எந்த கம்பெனி இங்க ஓடு நீங்களே சொல்லுங்க பாக்கலா
ஆமாங்க இப்ப நாங்க தோப்பு வச்சுருக்கங்க எங்கனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா நறைய ஒரு எரநூறு முன்னூறு தென்ன மரோ இருக்குங்க ஒ வருஷத்துல எப்டி இருந்தாலு ஒரு ஓ டன் இது சொல்லுவாங்க வண்டி ஒ அஞ்சு வண்டி ஆச்சு நாலு வண்டி ஆச்சு சொல்லுவாங்க ஒரு வண்டிக் கணக்குனா ஒரு வண்டினா ஆயிரோ தேங்காங்க அப்படி கணக்கு இப்ப நாங்களே எங்க எங்க வீட்டுக்காரு விவசாயத்த விடல நாங்களு காடு வச்சிருக் அவர் வேலைக்கு போயிட்டே வந்து உங்களுக்கு விவசாயம் பாக்குறாரு வேலைக்கு போயிட்டு சாயங்காலோ இப்பத் தண்ணி பிரச்சனனால அவர் ஏழர மணிக்கு தா வருவாருங்க ஏழர மணிக்கு வந்துட்டு போயி காலையில இந்து கம்பரஷன் போட்டு உட்டுருவோ எடையில போய் கரண்ட் போயிடுச்சுன்னா நா போய் பாத்து மறுபடியு போட்டு உடுவே சாயங்காலோ வரைக்கு ஓடுச்சுன்னா அப்பறோ சாயங்காலோ ஒரு மண் நேரந்தா நா தண்ணி பாசுவோ அவர் ஒன்பது பத்து மணி வரைக்கு தாங்க போய் பாச்சுட்டு வருவாரு இப்படிதா வெயில் காலத்து மழ பேஞ்சா பிரச்சன இல்ல வெயில் காலனால நாங்க எப்படிதாருன் தண்ணி உட்டே ஆகணுங்க விவசாயத்த வேலைக்கும் போயிட்டு விவசாயத்த பண்ணிட்டுதே இருக்கோ இந்த மாரி எல்லாருமே கொஞ்சோ கொஞ்சோ அவங்கனா முடிஞ்ச அளவுக்கு பண்ணா எ எந்த பிரச் சனையுமே இருக்காதுங்க ஆனா யாருமே பண்றதுல்ல ஒரு வேலதா செய்ய முடியு வேலைக்கு போனா போதுன்ட்டு விவசாயத்த யாருமே நெனக்கறதுல்ல இப்ப நாங்களே இப்டி பண்றனால தேங்கா நாங்க அப்பறோ நாங்க நாங்க உற்பத்தி செய்யற தேங்காய ஏற்றுமதி ஆகுந்தானங்க ஏதோ எங்கனால முடிஞ்சது தேங்காய் இது இத இதே மாரி எல்லாரும் பண்ணாதாங்க விவசாயம் நல்லா பெருகு இல்ல எங்களுக்கு வேண்டா முடியாது அப்டின்னு சொல்லி நம்ம வா வித்துட்டம் வச்சுக்கோங்க காட்ட அவங்க ஒன்னு என்ன பண்ணுவாங்க தென்ன மரத்த எல்லா ஃபுல்லா வெட்டிட்டு அங்க சைட்டு போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இது மாரிதாங்க நறைய நடக்குது எங்க தோட்ட பக்கத்துல இருக்கிறவுங்ளே நாங்க கட்ட வித்துருவோ விவசாயம் பண்ணா மழையும் இல்ல லாபம் கடைக்கிறது இல்ல அப்டின்னு சொல்லி போட்டு விக்கோனு விக்கோனுதா ரேட்டு பாத்துட்டு இருக்கறாங்க ஆனா இதெல்லா நனைச்சாதா மனசு கஷ்டமா இருக்கு எல்லாருமே இப்படி வித்துட்டா என்ன பண்றதுங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெட்டுத்தானுங்க எல்லாமே வந்து இப்போ விவசாய நெலங்கள பூரா இந்த சைட் போட்டு வித்து பழகிட்டாங்கங்க அதனால என்ன ஆகுதுன்னா விக்கறாங்க வீடு கட்டுறாங்க சரி வீடு கட் றது அதெல்லா ஒரு பக்கோ இருக்கட்டுங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்வோ விவசாயிகள் எல்லாருமே இந்த மாரியாவே முடிவு எடுத்துட்டாங்க அப்டின்னா விவசாயம் பண்றதுக்கு ஆளும் இருக்காது நெலமு இருக்காது அப்ப எப்டிங்க உயிர் வாழ முடியு நீங்களே சொல்லுங்க பாக்கால
அது கஷ்டந்தாங்க நம்ம விவசாய நெலத்த அளச்சோம்னா அதுல எத்தனையோ நாங்க தென்ன மரமே வெட்டனாலு அதுல நறைய குருவிக அணிலு அது மாரி எத்தன உயிரு மயிலு எவ்வளவோ உயிரு வந்து அந்த காட்ட நம்பிதா இருக்குங்க மாமரோ இதெல்லா வெச்சிருப்போ அத சாப்புட்டுதா இருக்கோ இது நம்ம காட்ட அழிச்சு சுத்தி அந்த காட்ட அழிச்சி வீடு கட்டிட்டோம்னா அதுகலா எங்ல எங்க போவுங்க பாவோ அதுகலா அதுகலும் உயிரினங்களும் இது இப்ப நம்ம அதே மாரிதா காட்டு பகுதியெல்லா ஃபுல்லா இப்ப வீடு ஆகுதலுங்க இப்ப வனவிலங்கு எல்லா ஃபுல்லா உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு விவசாயத்த அழிச்சு எப்ப வீடு கட்ட ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து வனவிலங்கு தொல்ல ரொம் ப ஜாஸ்தி ஆயிச்சு நீங்க எங்க பாத்தால் சிறுத்த புலி வந்துருது யான வந்துருது இப்ப நம்ம ஊருக்குள்ளயே பாத்தீங்களங்கா பாம்பு எவ்வளோ வருது பாருங்க வெயில் காலத்துக் கு மொதலல்லா பாம்பலா ரொம்ப ஜாஸ்தி இருக்காது இப்போ வீட்டுக்குள்ளயே பாம்புக பூறா வர ஆரம்பிச்சிருச்சு இ கேரளால பாருங்க எவ்ளோ வீட்டுக்குள்ளயலா எவ்ளோ பாம்புஞ்சொல்லி நியூஸ்லுயுங் கூட போட்ருந்தாங்க ஏன்னா மழை இல்லாதனால வெயில் இல்லாத வெயில் ஜாஸ்தி ஆகாதனால விவசாயம் பண்ற இடம் ஃபுல்லா யாருமே அதிகமா விவசாயம் பண்ணாததுனால அதுக்குள்ள இருக்கிறதுக்கு பூரா குழுமே குழு குழுன்னனு இருக்குற எடத்துக் தேடி தேடி எல்லா வீடுகளுக்குல்ல வர ஆரம்பிச்சிருச்சுங்க விவசாயம் பண்றக்கு மழ கண்டிப்பா வேணோ இருந்தாலு நம்ம ஏதோ முழுமையா அதை விடாம ஒரு நம்மளால முடிஞ்ச அளவுக்காவது இந்த தண்ணி போரு அத மால வெச்சு நிலத்தடி நீரல்லா வெச்சு கொஞ்சமா விவசாயம் பண்ணுங்க விவசாயத்தையெல்லா கை விட்டுட்டா இன்னு ரொம்ப கஷ்டோந்தாங்க விவசாயம் பண்லயா ரொம்ப ரொம்ப கஷ்டோந்தா மரங்கள் எல்லா வெட்டனாங்கன்னா மழையு கொறைஞ்சிடோ எச்சா நறையா பக்கோ காவி வீட்டு சைட்டு போடுறக்காக எத்தன பக்கோ எனக்கு தெரிஞ்ச பக்கோ தென்ன மரோ அப்புறோ அதுக்குள்ள வெச்சிருக்குறோ எடையில வெச்சிருக்றோ பனமரங்க பனைமரங்களே நறைய வெட்டிடுறாங்க பனமரங்கள வெட்னாலு மழை வராதாமாங்க இதியு ஃபுல்லா வெட்டிறாங்க எல்லாமே போ நம்ம அழி நம்ம தாங்க இத்தனக்கி காரணோ மழ வராதுக்கு நம்ம தாங்க இயற்கைய அழிச்சிட்ருக்கறோ
கண்டிப்பாங்க வீட்டுக்கு ஒரு மழம் மரம் வளக்கணோ அப்டீன் மட்டு சொல்றாங்க ஆனா அத யாருமே அதை செய்யறது இல்லீங்க அது வீட்டுக்கிட்ட வளத்தோனா அது சரி வராது அப்டி இப்டீன்னு பேசுறாங்க நீங்க சொன்ன மாரிதா இப்ப ரோடு ரோடு போடணோ அப்படீன்னா அதுக்கு எத்தமடி வேணுன்ட்டு விவசாயோ நெலங்கலா பூரா எடுத்து ரோடு போட்றாங்க அப்றோ அந்த மேரில்லா பண்ணும்போது விவசாயம் அழியத்தானங்க செய்யோ யாருமே வந்து இது கேக்க முடியாது அது வந்து ரோடும் நம்முளுக்கு முக்கியந்தா இல்லைன்னு சொல்ல இருந்தாலு விவசாயம்ங்கிறது வந்து நம்புளுக் கு ரொம்போ ரொம்போ முக்கியோ அது மாரி இருக்கும்போது விவசாயத்த உட்டுட்டோ அப்டீன்னும்னா சொன்ன மேரி ஒரு வேள சாப்பாட்டுங்கூட கஷ் ட பட்ற நெலமைக்கி நாமளே வந்துருவோ அப்றோ எப்டிங் சொன்ன மாரி மழையும் வராது மழ வராம இருக் கிறதுக்கு நாம்ளே ஒரு காரணோ தேணுங்க அதனால எல்லாருமே வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளத்தோமா அப்டீங்கற ஒரு நெனப்புல வளத்துங்னாங்னா அது உண்மையாலுமே கொஞ்சோ மழ வர்றதுக்கு இயற்கைய அழிக்காம நம்மோ பாதுகாத்துக்லாங் இல்லீங்ளா
ஆமாங்க விவசாயம் பண்றது வந்து நஷ்டோ தானுங்க நாங்ளே விவசாயம் பண்ணி இப்போ இந்த வருஷ்த்துக்கு ங்க எங்களுக்கு தென்ன மரத்துக்குலா தண்ணி பத்தலீங்க இப்போ ஒரு ஒன்னேகால் லட்சன்ரூவா செலவு பண்ணி போர் போட்ருக்கோ போட்ருக்கோ ஆனா தென்ன மரத்த காப்பாத்தனும் இத்தன வருஷமா இருந்த தென்ன மரத்த நம்மோ தண்ணி இல்லேன் சொல்லி விட முடியாதெல்லங்க செர் நா அத் அதாவது முழுமையா நம்ளுக் கு விவசாயித்துல லாபோ கெடைக்கறது இல்ல இருந்தாலோ நம்ம வந்து இயற்கை முறைல விவசாயம் பண்ணி ஏதோ ஒரு வகையில இயற்கை முறையதா நாங்க பண்றங்க ஆனா வந்து நம்ளுக்கு உடனடியா அதுக்கு இது செரிக் கை முறை மாரி பலன் கடைக்காது கொஞ்சோ லேட்டா கெடைக்கோ ஆனா என்னங்க இயற்கை முறை பண்ணா நோய் வராது கொ கொழந்தைங்க எத்தன பேர் சாப்பறாங்க தேங்காயே எடுத்துக்ங்க நாங்களா மருந்தெல்லா எதுமே வெக்க மாட்டோங்க மருந்து கட்றதுன் சொல்லுவாங்கபா அதிகமா மகசூல் வர் ர அதலா நாங்க எதைமே செய்ய மாட்டோ தண்ணி விடுவோ மாட்டுத்தொழுவ உறோ அத போடுவோ சாணிதாங்க வருஷோ முழுவதோ வருஷ்துக்கு ரெண்டு டைம் போட்ருவோ அந்த மேரி இயற்கை முறையில தா பண்றோ வேற எதோ மருந்தோ வெக்க மாட்டோ இது மாரி இயற்கை முறையிலப் பண்ணுனாலோ நல்லது விவசாயோ அப்டின் நெனைச்சுப்பன்றோ ஆனா அதுல லாபோ கடைக்கிற்தில்லிங்க ஓரளவுக் கு தா கெடைக்குது இருந்தாலோ யாரு விவசாயத்த விடக்கூடாதுங்க விவசாயம் இருந்தா மட்டுந்தா நம்ம எல்லாமே நல்லாருக்க முடியும் ஏனுங்க
ஆமாங்க சேரிங் பாருங் நாளைக்பேஸ்லா
ஆ சேரிங்